ஆ மேம் கேக்குதுங்களா ஆ என்ன எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கு வந்தாளா
ஆ வந்துட்டா வந்துட்ட
எப்படி போது லைஃப்ல்லா
ஆனா சூப்பரா போது உங்களுக்கு எப்படி போது
எங்களுக்கு சூப்பரா போது ம் அப்புறோ என்ன ஈவினிங் என்ன பண்ண போறீங்க சாப்பாடு
ஈவினிங் என்ன சாப்பாடு அப்படின்னா தெரியல போய் காய்கள் பார்த்தாதா தெரியு
ஆ எப்படி டிஃபன் தருவீங்களா இல்ல
இல்ல டிஃபன் இல்ல அப்டே சாப்பாடாதான் ஏன்னா வந்து டிஃபன் வந்து மாவு எல்லா ஆட்டி வைக்கல ஆனா சண்டே மட்டு தா ஃப்ரீயா இருக்க முடியு மாவட்ட முடியு ஏ மத்த நாள மாவு மாவட்டா ரெண்டு நாள் தா இல்லெல்லா அந்த புளிச்சு போன மாவெல்லா உள்ள வச்ச சாப்பிடக்க கூடாது இல்லையா அதே ஒரு பக்கம் வயிறு வலிக்குது ஆ அதனால வந்து ஆ ரெண்டு நாள்ள இது காலி பண்ணிடுவோம் அதுக்கப் அப்புறம் வந்து டிஃபன் வேணுன்னா மாவு தனியா வெளில வாங்க்கிற மாரி இருக்கும்
ம் ம் மத்தபடி என்ன குடுப்பீங்க பாப்பாக்கு
பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு இப்ப எதா கொழம்பு எதாவது வச்சோம் அப்படின்னால காய் வணக்கனால அந்த காய் போட்டு பெசஞ்சி அப்டே லைட்டா ஊட்டி உட்டுருவோம்
ஆ ஆ
அந்த மாரி இல்லன்னா முட்ட அந்த பொடி மாஸ் மாரி வறுக்குறாங்க இல்ல அந்த மாரி வருத் தோம் அப்டின்னா அதுல கொஞ்சம் ஊட்டி உட்டு அப்புறம் மேக்சிமம் முட்ட போட்டு சாப்படறதுல முட்ட தனியாவே குடுத்தறது பால் சாதம் தயிர் சாதம் இல்லனா ர சம் அந்த மாரிதான் இல்ல காலையில எதா கொழம்பு வச்சாங்கன்னா அந்த கொழம்ப வேணா லைட் டா ஊத்தி ஊட்றது
உட்டுருவா இல்ல
ஆ நம்ம ஊட்டணும் ஒரு நாலஞ்சு வாய் தான் அதுங்களுக்கு இப்ப சாப்படற அந்த ஆர்வ மே இல்ல
ம் ம் ம் ஸ்கூல் போறதால விளையாடறது அதிகமா இருக்கு
ஆ நார்மலாவே விளையாட் ட்டு ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால சாப்பாடுல்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கில அப்படியு மீறி பசிச் ச்சாலும் அவன் பாலு தான்
பால் பால் தா கேப்பாங்க ம் பாலு பிஸ்கெட்டு அது மாரில்லா சாப்புடுவாங்களா
ம் ஆமா பிஸ்கெட்ஸ் இ பால் அந்த மாரி சாப்புடுவாங்க
ஆ சேரி சேரி சேரி அப்புறோ இப்போ இப்பல்லாம் வந்து நம்மளுக்கு நெறைய டிப்ரெஷன்ல்லா ஆகுது இல்ல இவங்க கூடவே இருக்க அதுக்க அதுக்காக என்ன பண்ணுவீங்க நீங்க அதுலந்து வர்றதுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு
இல்ல டிப்ரஷன்னா எந்த மாறி சொல்றீங்க அந்த வீட்ல இவங்களாம் நம்மள வச்சி டார்ச்சல் பண்றாங்க இல்ல அந்த மாரி
ஆமா ஆமா ஆமா இங்கவே இருக்கறதால வேற எங்கயும் போவாம இந்த ச உள்ளவே ஒரே வேலையா ரொட்டினா பாத்துட்டே இருக்கறதால கொஞ்சோ ஆ நம்மளே
இல்ல அந்த டிப்ரஷன்லா கண்டிப்பா இருக்கு ஏன்னா அது கொழந்தவச்சிருக் உங்களுக்குல்லா சொல்லவே தேவயில்ல
ம் ம் ம்
ஆ எனக்குெல்லா வந்து என்னோட டிப்ரஷன் குறையது எப்பிடின்னா ஷாப்பிங்தா
ம் ம் ம்
ஷாப்பிங்னு போனாலே போது எவ்ளோ பெரிய பிரச்சனையாந்தாலு அசால்ட்டா சால்வ் பண்ணிருவே
ஆஆ ஆ ஷாப்பிங்கா டிரரெஸ்ஸு டிரெஸ்ஸு வாங்கறதுக்கா
வாங்கறதுக்கு கடைங்களுக்கு போனாலே நா குஷி ஆயிடுவே
ம் ம்
அது கை வலி கால்வலில்லா தெரியாது வீட்டுக்கு வந்துதா தெரியு
ம் ம் ம்
அதனால வந்து ஷாப்பிங்தா அதுக்காகவேநா வீக்லி வந்து எவ்ரி சண்டே எங்கயாவது வெளில போயிருவோ
ம் ம்
எனக்கு வாங் ஷாப்பிங்குந்து செலவு பண்ணி வாங்குறோமோ இல்லியோ ஜஸ்ட் அதெல்லா வேடிக்க பாத்தாலே பாதி பிரஷர் எனக்கு கொரஞ்சிரு.
ஆமா போறோ வெ ளில போறோன்ற ஒரு ம் ம்
சோ அது வந்து அது எதனாலன்றது இன்னு தெரியல ஆனா அது வந்து சயின்டிபிக்காவே நெறைய பேர் ஃபுரூப் பண்ணிருறாங்க உமன்ஸ் வந்து டிப்ரஷன்ல இருக் க்கு போது அவங்க நல்லா க சாப்பறதுக்கு பொருள் வாங்கி குடுத்தாவோ இல்ல ஷாப்பிங் கூட்டு போனா வோ அவங்களோடய டிப்ரஷன கொறைக்கலா
ஆ
ப்பிடின்னு சொல்லிருக்காங்க நைன்டி நைன் பர்சன்ட் அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு
சேரி சே சே
சோ நெறைய பேருக்கு சஜஷன் அதுதா ரொம்ப டென்ஷனு ஒர்க்ப்ரஷரு இந்த நீயுப் ஃபீஸ் வச்சிருக்கவங்களுக்குல்லா ரொம்ப இருக்கு
ஆமா ஆமா
தூங்க முடியாது
ம் ம்
சோ அப்படி இருக்கறவங்களுக்குல்லா வந்து வீக்லி ஒன்ஸ் எவ்ரி சண்டே கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ்ன்றாங்க வீக்லி ஒன்ஸ் போனா அதா அவங்களுக்கு அடுத்த அந்த செவன் டேஸ் ஓடு
ம் ம்
அதாலா ரொம்ப கஷ்டம் சோ நெறைய பேர் டிப்ரஷன் வந் ந்து வீடியோஸ் பாக்குறதோ இல்ல சீரியல் பாக்கறது இல்ல ப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது இதெல்லா தாண்டி முக்கியமான வி விஷயம் என்னன்னா அவங்கள வெளியில கூட்டிட்டு போறது தா
அதா வெளில போனா கொஞ்ச வேற மாரி மாரி
ம் அதுா ம் அதனாலே கண்டிப்பா வந் து
ஓவர் திங்கிங்லா எப்படி சமாளிக்கிறீங்க ஓவர்
இல்ல ஓவர் திங்கிங் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அது வந்து பை பர்த் இப்பலிருந்து வரும் நீங்க எப்போ கொஞ்ச நல்லா படிக்கிறீங்க இல்ல நல்லா எல்லா நாலேஜும் எப்ப அதிகமா கத்துக்கிறீங்களோ அதுல இருந்தே ஓவர் திங்கிங் இருக்கு
ம் ம்
பெரிய விஷயமு அ அதெல்லா வந்து குறைக்கவே முடியாது பட் எததா எப்ப குறை லாம் அப்படின்னா நம்ம நம்ம நம்ம நினச்சபடியே எல்லா போச்சு அப்படின்னா நம்மள அந்த ஓவர் திங்கிங்க குறைச்சிடலா இப்ப நம்ம நினைக்கிறோ நம்ம நாளைக்கு கடைக்கு போகணும் இந்த திங்ஸ் எல்லா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோ அதுபடி போறோ வாங்குறோ அது ஒண்ணு பெருசா இருக்காது ஆனா நாளைக்கு போகணும்னு இருக்கிறத வந்து ஒரு தடை பண்ணுவாங்க பத் இருகிங்களா
ஆமா ஆமா
தடப்பனதோ இல்லையோ இவங்களே தட பண்ணுவாங்க இப்போ ஒரு பெஸ்டிவலு கு இல்ல எதுக் கோ நம்ம ஒரு வெளியில அவுட்டிங் பிளான் பண்றோ கொழந்தைங்களுக்கு உடம்பு சரி இல்லாம ஆயிடு இல்ல நம்ம வெள்ள போற நேரோ ஹஸ்பன்ட் நானு வெளில போறே கொழந்தைங்கள யார் பாத்துக்கிறது நீ இன்னொரு நாள் போய்கோனு சொல்லி நம்மள வந்து இது பண்ணுவாங்க இந்த மா அ இந்த மாரியான ஏகப்ப நம்ம நினைக்கிற விஷயங்கள் எப்பவுமே செய்ய முடியாம போகுதோ அப்பல்லா இந்த ஓவர் திங்கிங் குறையவே குறையாது இன்னு அதிகமாயிட்டே போகு இதுதா நம்ம வாழ்க்கையா அப்டித்தா போகுமா இதுக்கு ஒரு முடிவே இல் இல்லயா அப்டின்ற மாரி இருக்கு இதுவே வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த ஓவர்திங்க் இருக்கு பட் டிப்ரஷன் அந்த அளவுக்கு குடுக்காது யோசிப்போ நாளைக் என்ன அடுத்த நாளைக்கு என்ன இப்ப நம்ம ஒரு எக்ஸாமு அதுக்கு ப்ரப்பரேஷன் எப்டி பண்ணுவோனு ஒரு பிளான் வச்சிருப்போ வச்சிருக்காமலா நம்ம இருக்க மாட்டோ அதுக்கான சாத அத அந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனு கையில இருக்கு நமக்கு ஆனா ஆஃப்டர் மேரேஜ் வந்து இதுதா சொலுயூஷன் தெரிஞ்சாலுமே நம்மளால பண்ண முடியாது
ஆமா மா கரெக்டு தா
அந்த மாரிதா இருக்குது இல்ல ஆல்மோஸ்ட் எல்லா லைஃபமே அதுதா எல்லாருமே இப்படிதா புலம்பறாங்க சில பேர் இது டேக்கிட்இசின்னு எடுத்துக்கிறாங்க சரி அவ்ளவுதா எவ்ளவோ பாத்துட்டோ நமக்கு நம்ம லைஃப பத்தில்லா எதுக்கு நம்ப போய் நம்ம பிரஷர் பண்ணிகிட்டு நம்ம ஜாலியா இப்டே வீட்டில இருந் ந்தோமா கொழந்தைங்கள பாத்துக்கிட்டு அப்டியே வாழ்க்கைய ஓட்டிட்லா இப்ப நம்ம எதுக்கு அவ்ளோ எஃபர்ட் போட்டு என்ன பண்ண போறோ எதுக்குமே ப்ரோஜனோ இல்லனு நெனைக் இருக்கிறவுங்களுக்கு பெருசா தெரியாது பட் ஆனா இல்ல நம நமக்குன்னு ஒரு அடையாளோ ஆல்ரெடி இருந்தோ அந்த அடையாளம் போயிடுச்சுனா தா அவுங்க ரொம்ப டிப்ரஷனுக்கு போயிடுவாங்க
எதுமே பண்ண முடியாம இருக்கனு நம்ளால உ உ
சித்திந்ருக்கலா நல்லா படிச்சிருந்திருக்கலா இல்ல ஒர்க் கரியருடைய ஆ அது ஃபுல்லாவே அதுல ஒர்க் பண்றதுக்கான டேலண்டு இருந்திருக்கலா
உ
பேஜ்னால அதுக்கப்றோ நமக்கும் அந்த கரியருக்கு சம்பந்தமே இல்ல
அத்லே போலாமா ம் ஆ ம் இல்ல அத் அ வேற எதிலாயாது போலாமா அதுஇது
ஆ கண்டிப்பா ச
ம்
ஆ இதனாலயே இந்த ஓவர் திங்கிங்க ஒண்ணுமேப் பண்ண முடியமாட்டேங்குது
ஆமா கண்டிப்பா
சோ அதனால்யே நறைய பேர்லா வந்து அப்டிதா ஆவுறாங்க
எல்லாரு தொறைய பேபிக்கு உம்
ம் கண்டிப்பா அது இப்ப சில பேரு எப்டி மாறிக்கிட்டாங்கன்னா தன்ன தானே மாத்திக்கிட்டாங்க குழந்தைகள நாங்க எதுக்கு பாத்துக்கனு
ம்
ஒரு குழந்தைக்கு ஆறு மாசோ வரைக்கும்தா தாய்ப்பாலு அதுக்குமேல குடுக்க மாட்டேங்குறாங்க நா வேலைக் போற ஏ மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சிருச்சி நீ ஒன்னு உங்க அம்மாவ கொண்டாந்து உட்கார வச் ச்சி பாக்க வையு இல்ல எங்க அம்மாவ வர சொல்லி பாக்க வக்கிற இல்லனா வெளில காசு குடுத்து குழந்தயப் பாக்க சொல்லுவோ
ம் ம் ம்
வேலைக் கெளம்புவோ நா சம்பாத்தி இருக்கவே தா என்ன மதிக்கிறீங்க சம்பாத்தி இல்லனா எனக்கு என்ன மதிப்பு மரியாதையும் இருக்குது
ஆமாமா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னமோ அது இருந் தா சம்பாரிச்சா தா வரும் ம்
சில பேர் வந்து அத இதுவா நனைக்கிறாங்க ஏன்னா அது குழந்தைய வளக்கறதுக்கு ரெண்டு பேரும் போகணும் சோ ஒண்ணு நம்ம பெரியவங்க யாராவது இருந்தாங்னா அவுங்கள பாத்துக்க சொல்லலா இல்லனா வெளில வந்து டேகேர்ல விட்டுட்டு போலா அப்டின்னு சில பேர் வராங் ங்க அது வந்து குழந்தைங்களுக்காக வேலைக் கு ஓடுறவுங்க இருக்காங்க சில பேர் தன்னோட சுயமரியாதைக்காக ஓடுறவங்களும் இருக்குறாங்க
ஆமாமா காசுன்றது செகண்டரி தா அது அவுங்க வெளில போறாங்களா கொஞ்சோ ஸ்ட்ரஸ்லருந்து ரிலீப் ஆவுற மாரி இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளவே இருந்தாலே ஒரு ஒரு மாதிரியா இருக்கும்ல அதுக்காகவே நறைய பேர் போய்ட் டுவாங்க
ப இப்ப சில பேர் வந்து கொழந்தைங்கல்லா வளந்து ஓரளவுக்கு ஸ்கூல் போய் அதுங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சொ அதுங்களோட தேவைகள செஞ்சு ஆரம்பிச்சதுக்கு அப்றொ நெறைய பேர் வேலைக் போறாங்க ஆல்மோஸ்ட் அப்டிதா நெறைய பேர் போறாங்க செர் கொழந்தைங்க அதுங்களுடைய வேலைய அதுங்களே பாத்துக்குதுங்க
ஆமா
இப்ப கொழந்தைங்களோட படிப்புக்காகவோ இல்ல வீட்டுடைய சூழ்நிலைக்காகவோ சில பேர் போறாங்க சில பேர் வந்து இதுதா சுயமரியாதை இதுதா சொசைட்டில மதிக்கப்படுவோ வேலைக்கு போனா நம்மள வந்து சொசைட்டி நல்லா பாக்கும் மதிக்கு இப்ப வேலைக்கு போறதுனால கொழந்தைங்கள பா த்துக்லனாலு யாரு எதுவு சொல்ல மாட்டாங்க நம்ம குடும்பத்த ரன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேலை போய்தா ஆவுனு
ஆமா
அப்டின்றதுனால அந்த கொழந்தைங்ளுக்கு எதாவ்துனா கூட யாரு எதுவு கண்டுக்குறதில்ல
எப்புடி சொல்றே ஒருத்தவ்ங்க போயிட்டு ஒருத்தங்க இருந்த நாள் இ
ம்ஹும் டா இப்ப ரெண்டு பேரு வேலை போறாங்க
ஆ
கொழந்தைங்க வந்து கொஞ்ச பெரிய கொழந்தைங்ளாவே இருக்கு வச்சுக்க ஒன்னு ஆறாவுது ஒன்னு எட்டாவுத அந்த மாரி படிக்குதுக
ம் ம் ம்
வருதுங்க இருக்குற ஸ்நாக்ஸ சாப்புடுதுங்க அது ஹோம் ஒர்க் எழுதுது எல்லா பண்ணுது ஆனா நீ ஸ்நாக்ஸ் வாங்கி வக் கிறத்துக்கு வரல பாத்துக்கத்துக்கு இவ்ள பண்றாங்க சிலது கரெக்டா சாப்டாதுல்ல எதா கொழந்தய மே வந்து கரெக்டா டைமுக்கு சாப்புற சொல்ல முடியாது சோ அதுங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரலா இப்ப கொழந்தைங்ளுக்கு ஒடம்பு சர்லனா யார் லீவ் போட்டு பாக்குறதுங்கிறதுக்கே ஒரு பெரிய சண்ட போகு வீட்ல
ம் சேரிங்க
புரியிதா சோ இவ இந்த வேலைக்கு வந்து இவுங்களுக்காக வேலைக்கு போனாலு சொசைட்டிக்காக வேலைக்கு போனாலு ரெண்டு பேரு வேலைக்கு போம்போது கொழந்தைய பாத்துக்க முடியில இதுவே அந்த வீட்ல இந்த பாட் டி தாத்தா இருக்குறாங்கனா அவுங்க கேர் பண்ணி பாத்துக்குறாங்க புரியிதா ஆனா இ இல்லாத வீட்ல நீ யோசிச்சு பாரு
இல்லாத வீட்டுல வேலைக்கு சும்மா தான் பா்க்க க்கணும் ஒருத்தவங்க உம் அப்படினாலும் போயிட்டாங்கன்னா அதான் அதான் இப்ப இவ்ளோ பீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம் ஹ ஒழுங்கா படிக்கலனா இப்ப நம்மளதான சொல்லுவாங்க நீ சொல்லி கொடுக்காம வேலைக்கு கிளம்பிட்டதாலதான் அவங்க கரெக்டா படிக்கல பேசிக் ஸ்டராங்க பண்ணல அப்புறம் எப்படி அவங்களுக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வரும்
இல்ல அது உண்மைதான் ஏன்னா குழந்தைங்களோட எஜிகேஷன்ல பெருசா வந்து பார்த்துக்குறது இல்ல
உம் உம்
முக்கியம் இல்ல படிப்பு பேச